ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது நீங்க நல்லாருக்கீங்ளா
உம் நல்லார்க்க சார் நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லார்க்கோ
உம் ஓகே நீங்க வெளிய போலியா
ம் சண்டே சண்டேதா கடைல இருப்ப ஒர்க்கல இர்க்கோ ம் நீங்க வீட்லியா
வீட்ல சார் வீட்ல வீட்ல
ஓகே ஓகே நீங்க இந்த டைம் எங்கயாது வெளிய எல்லா போனீங்ளா
இல்ல இல்ல சுர் டூருக்லா எங்கியு போல அ லீவ் அப்டியே போயிருச்சு டூருக்கு போனீங்களா ஏனா உங்ளுக்கு புடிச்சமான ப்ளீஸ் எதாவது சொல்லுங்க
உம் ஏற்காடுக்கு போனோ ஏற்காடு போய் ஜாலியா அங்க நெறையா இருந்துச்சு நல்லா மேல குழுரு ஆனா கடைங்களா அதிகமா இருந்துச்சு அப்றோ எதோ ஒரு இது இஞ்சு அந்த ஒரு பார்க் மேரி ஆயிருவா ஆயிரத்தைநூறுருவா கட்டி உள்ள போனோ அது ஃபுல்லா ஐட்டம்ஸ் தா அதிகமா இருந்திச்சு ஆ ஆ சுத்தி போனா ஆஹ நிறைய இருக்கு ஆமா நிறைய இருக்கு சுத் சுத்தி பாக்க நெறைய ஐட்டம்ஸ்லா இருந்துச்சு பசங்கல்லா ஸ்கூலுக்கு போறாங்களா
வீக் டேஸ்ல போறாங்க இன்னைக்கு லீவு சா ஸ்கூல் இன்னிக்கு லீவு
ஆ ஆ
அப்புறோ வீட்ல என்ன வீட்ல என்ன பண்றாங்க எல்லா இருப்பாங்க எங்கனா கூட்டு போனீங்களா டூர்க்கலா லீவ்ல
அதா கூட்டி போ சொன்னாங்க ஏற்காடு
ஏக்கா நல்லார்க்கா அங்க கிளைமேட்ல்லாம்
தாராளமா போலாம் போலாம் சூப்பரா இந்துச்சு தாராளமா போலாம் இங்கதான் வெயிலு காலமா இருக்குது அங்கெல்லாம் போனா அந்த அளவு வெயிலே இல்ல நல்லா நல்லா இருந்துச்சு ஆம அந்த அளவு தெரியல நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இதுல சுத்தி பாக்குற இடம் நறைய இருந்துச்சு
ம்
பண்ணோ ஃபேமிலியோட எங்க வீட்ல கூட இப்போ இந்த பிஸ்னஸ் பண்றாங்க ஆ மருதாணி போடறது மேக்கப் போடறது ஆனா அவங்க சொன்னாங்க இத மாரி நா கத்துக்க ஆசப்படறே அப்டின்னு சொன்னாங்க
ம்ம்ம்
ப்ப என்னமோ அத செஞ்சுக்க ஓகே எனக்கொன்னு பிரச்னை இல்ல அப்டின் சொன்னாங்க அப்ற மருதாணி கிளாஸ் போனாங்க அப்போ ம மேக்கப் கிளாஸு போனாங்க எல்லா கத்துக்கிட்டாங்க கத் துட்டு அப்ற அவங்க இது பொறுமையா எனக்கு ஆர்டர் சொல்லுங்க அப்டின் சொன்னாங்க ஆடர் சொல்றதோட ப்ப எதுக் கு சொல்லணு சொல்லி நானு ஒரு விஷ்ட் காடு ரெடி
மருதானி வந்து ஒரு கல அது அப்டியே டெவலப் ஆகு அழகா பண்ண நல்ல நல்ல வொர்க்தா பட் நல்லாருக்கு ம் அது அவங்ளுக்கு மத்தவங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடா நல்லாருக்கு அந்த பு அந்த வேலய புடிச்சு செய்யும்போது அவங்களுக்கு கம்ஃபோர்ட்டா ஓகேன் தோணு சப்போர்ட் பண்றிங்ளே பரவாலியே சப்போர்ட் பண்றிங்கள அதுவே பெரிய விஷய
அது மட்டு இல்ல அப்ப நம்ம கடல வெச்ச கட வெச்சிருக்காங்ள ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கே அவங்களுக்காண்டி ஒரு விசிட்டிங் ஒரு நூறு விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கே அந்த விஷ்டிங்காடு வந்து அவங்க க க பேரு பேர்னா அந்த மேக்கப் பேரு ஓ அவளோட ஒரு பேரு இது போட்டு அத அவங்க போன் நம்பரு ஏ போன் நம்பரு அவங்க போன் நம்பரு இப்போ மேக்கப்பு மெஹந்தி இந்த சேஃரி இது பண்ணுவோம்ல ஓர அடிப்போ சொல்லுவாங்கள
இது இது போடுவாங்களா ஆரியா வொர்க்
அஹ ஆரி எ அது இதும் போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு என் கடைக்கு வர காசு கஸ்டமருக்கு வந்து கோல்டு கல்யாண சப்பல் எடுக்கிறாங்கள ஆ இன்னு போய் சொல்லுவ இது மாரி இன்ன மேக்கப் இப்ப பாத்தீங்கன்னா வேணு நம்பர் காடு வெச்சுங்கங்க கால் பண்ணி பேசுங்க அப்டின்னு சொல்லுவே அப்டில்லா பண்ணுவ ஹெல்ப் பண்ணுவ நெறையா
பரவாளியே சப்போர்ட் பண்றீங்களே நேச்சுரல் ப்ரைஸ்ல்ல வேற எதாவது புடிக்குமா உங்களுக்கு வெளியே போ இப்ப வெளிய போவாத பிளேஸ் எதாவ்து இருக்கா வெளிய சுத்தி பாக்காத பிளேஸ் இருக்கா
ஹ அவங்களு ஆசப்பட்டு நானு ஆசப்பட்டது வந்து ஊட்டி
ஃபுல் டே இல்லயா
ஆ
ஊட்டிக்கு போனதே இல்லயா
நா நா சின்ன புள்ள போயிருக்க அவுங்க இதுவரைக்கு போனதே இல்ல ஊட்டிக்கி ஊட்டி போனு ஆசப்பட்டாங்க ஊட்டி சம்ம குளூரு ப்பா
ஆனா நல்லா இருக்கு அங்க ஃபுல்லா பிளான்ட் தா ஃபுல்லா இருக்கும் ஃபிளவர் சில்லா ஃபுல்லா நல்லா பாக்கவே அழகா இருக்கு
ஆஹ் அதான் நான் போலா பாத்தன் காசில எல்லா சொந்த பந்தல்லா ஏற்காடு போணு ஆசப்பட்டாங்களா சே அப்டியே அங்க போயிச்சு சோ ஒரு ஆளுக்கண்டி பேச செட்டாவதுனு சொல்ட்டு செரி எல்லா எங்க சொல்றாங்க ஓகே அங்க போயாச்சு அதா சோ நெஸ்ட் டைம் என்னம ஒரு டைம்ல ஒரு லீவ் வுட்டா யா எதுக்கு லீவ் வுடுவாங்க அப்பனா நம்ம ஃபேம்லி மட்டு போயிட்டு வந்தலா ஊட்டிக்கு கார் வெச்சு போய்டுவந்தரெல்லா
ஊட்டி கொடைக்கானல் இதெல்லா நேச்சுரல் பிளேஸ் நல்லா இருக்கு அது வந்து ஏன்னா கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கு அது வந்து ஹீல்ஸ் போயிட்டே இருக்கு நல்லாருக்கு போ அது ஒரு ஒன் அவர் ஆவுள்ல கீழ இருந்து ஹில்ஸ் மேல ஏர்றத்துக்கு ஒரு ஒன் அவர் ஆகு
ஒரு ஒரு ஒன்னவர் ஒரு மண் நேர ஒன்ற மண் நேர ஆவு நல்லா போகு
து நேச்சுரல் பிளேஸ்தா இல்ல அதுல சுத் தி பாக்கற மாறி இருக் கா அ ஷூட்டிங் ஸ்பாட் இருக் கில்ல அங்க கொடைக்கான்ல ஷீட்டிங் ஸ்பாட் ஆ போயிருக்க நியாபக இருக்கு கு குணா குக அங்கதான இருக்கு
ஆ குணா ஆ அங்கதா எடுத்திருக்காங்க அத்த பையா படத்துல எல்லா அங்கதா சூ
நல்லாருக்கு ஆமா நா போய் வருஷ கணக்காகுது ஆனா நல்லாருக்கு திருப்பி ஒரு சா ன்ஸ் கெடைச்சா போலான்னு ஆச யாருக்கு
போனுவருஷம் முன்ன வருஷம் போனோ ஆ போய் போயிட்டு ஜால்யா போயிட்டு வாங்க ஃபேமிலியோட நா போன வருஷ முந்துன வருஷ போயிட்டு வந்தோ கொடைகானல்தா போயிட்டு வந்தோ ம் நல்லா இருந்ச்சி வெ வ அ ஒரு பஸ்ஸ வெச்சு போனு
ம் பசங்க லா விளையாட்டுப் மோ இதுக் போடில்லா சேத்து விட்ருக்கீங்ளா
ஆ பையன சே ஆ பையன் சேத்து உட்ருக்கே
ம் இன்னா என்ன பரவால்லையே அ ஸ்டேட்டிங் அது என்ன பெனிஃபிட் அது சொல்லுங்க அத பத்தி உங்குளுக்கு ஏதாவது தெரியுமா அந்த ஸ்டேட்டிங் நா என்னது அது பாக் பக்கத்துல ஒரு கிரௌண்டு மாரி இருக் கோ அதுல போயிட்டுருப்பாங்க பசங்கல்லா அதான்ன அது என்ன பெனிபிட் ந்தது அது ஒரு சக்கரோ மாரி கால்ல கட் டி அது விளையாடுறாங்க பசங்க இல்ல எனக்கு தெரியாது ஏன்னா ஸ்கேடிங் தெரியும் அது என்னயே தெரியில எனக்கு ம்
ட்பால் இப்ப வெளாட்றாங்கள்ல அது மேரி அது ஒரு ஆர்வோ அது ஸ்கேட்டிங்கு
அதுல அது என்ன யூஸ் சார் அது அது ஓடிட்டே இரு காங்களா அந்த சக்கரத்த கட்டிட்டு ஓட்றாங்க அது என்ன பெனிஃபிட் அது சோ இப்ப நம்ம ஃபுட்பால்னா நம்ம தெரியு எனக்கு ஸ்டேடிங்னா
அதே மாரிதா கத்துக்கிட்டேனா அது ஒரு அவுங்க இதுக்கு கூட்டி போவாங்களலா இப்ப ட்ரரையனிங்கு வந்து கடலூர் சேலம் எல்லாம் கூட்டி போய் இந்த பையன் நல்லா வெளாட்றான் பாருங்க அப்சு சொல்லட்டு அப்பதா சாப்பிங்க எடுத் கூட்டிட்டு போவாங்கலா நல்லா கொஞ்சோ நல்லா வெளாடுறா பையன் அப்டின்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டு போய் அவுங்க இது பண்ணுவாங்களா என்ன எல்லாம் சேர்த்து விட்டா அமௌண்ட் அவ்ளோதா நல்லா விளாண்டாங்கன்னா பசங்களுக்கு ஒரு அமௌண்ட் கெடைக்கும் எங்களுக்கெல்லா
பசங்க இப்பலா கிரிக்கெட் ரொம்ப வெளாட மாட்டாங்க ஒரு நாள் பசங்க சேந்து கிர்கெட்டுக்கு போறானுங்க அது எந்த அளவுக்கு கொண்டு போறானுகன்னே தெரியல ஆ முன்னெல்லா ஓ எங்க ஏத் பசங்க எல்லா சின்ன சின்ன பசங்கலாம் பேட்டு எல்லா எடுத்து ட்டு போவானுங்க இப்பெல்லா பாக்க முடியுது மாரிலா பசங்க போறாங்களா காலேஜ் பசங் போவானுங்க ஆனா இப்பெல்லா நா கண்ணால கூட பாக்குறதல்ல
இப்ப இருக்கு இருக்கு நாள நம்ம கிட்டு இப்ப உங்களுக்கு உள்ளார்ருக்க தெர்ல இவே நாங்க வெளிபோய் நாங்க வெளிய சுத்துறோம்ல நெறைய இருக்கா இன்னு பசங்க இருக்காங்க கிரிக்கெட்டு வெளையாட நெறையா இருக்கிது
சண்டே ஆனா போவானுங்க பசோங்க ஃபுல்லா ஸ்கூட்டி இதுல பைக்ல செட்செட்டா கெளம்புவாங்க
ஆமா இப்ப நாங்க எல்லா சின்ன புள்ளை பாத்தீங்க கிரிக்கெட்டு பம்பரோ உண்டி கொறழு அதெல்லா அப்ப வெளாண்டோ
விளையாட்டு இப்பா எங்க சார் பூஷி பா
எல்லா போயிடுச்சு அ ஆ அது எல்லாம் போயிச்சு ஏார என் காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்ப எங்க புள்ளைங்கல்லா கிரிக்கெட் மட்டும்தா தெரியுது வேற எதுவும் தெரிய மாட்டுகிது
ரெண்டே வேற மாரி ஆயிடுச்சு அப்ப நல்லா விளையாட்டுங்கல்லாம் இருந்தது இப்ப எங்க இருக்கு இப்பல்லா மொபைல்லதா விளையா தாங்க
இப்பே இந்த ஃபோன் இப் கரெக்டா சொல்ரீங்க எப்ப இந்த ஃபோன் வந்துதோ ஃபோன் வந்து எல்லாவீனாப்
அந்த நம்ம ஓடி ஆடி விளையாடுற வேல அதல்லா அது அப்பயோ அந்த காலத்
ஏங்க நம்மல்லாம் மண்ணுல வெளா நம்மலா மண்ணு வெளையாடுவோம்
ம் இந்த சிப்பிங்க இந்த லேடிஸ்ங்க எல்லா சிக்ப்பிங் வெளாடுவாங்க நொன்டி வெளாயாடுவாங்க இப்ப இருக்க பசங்க எப்டிங்க எங்கங்க விளாயாடுறாங்க ஃபோன் கையில குடுத்துட் இனா டுவென்டி ஃபோர் ஹவர்ஸு யூடியூப் பாத்துனு பேஸ்புக் பாத்துன்னுட்ருக்கா உக்காந்துட்டு
அப்ப அந்த புள்ளைங்க கண்ணும் பா பாதிக்குது வேற பாவோ
அந்தக் காலத்து விளாயாட்டுல்லா அழிஞ்சு போச்சோனு தோணுது அந்த அந்த காலத்து விளையாட்டுலா அப்டி போயிடுச்சு போல இருக்கு அடியோட இப்
அதே யாரா கொஞ்சும் விளையாடுனா பலாம் ஒன்னு கிடையாது அப்பல்லாம்
செல்லு ஒரு கையில குடுத்துடுறீங்களா குழந்தைங்க பொறந்து ஒரு மூணு வயசான செல்ல குடுத்து றமா அந்த செல்லுலேயே ஆயிடுதுங்க பின்னாடியே அப்டியே போயிடுங்க செல்லு பின்னாடியே
நம கராத்த போறாரு
பரவாயில்லயா ஐயோ பாத்து திருப்பி கு திருப்பி கராத்த கத்து குடுத்தவங்களுக்கு ரெண்டு ரெடி பரல அல்லது தான அதல்லாம் ஒரு இ இது தானே கராத்தை க்ளாஸ் பரவாயில்ல எடுக்குறாங்க இந்த போறாங்க இல்ல நெறைய பேர் நெறைய துறைல நெறைய விளையாடுறாங்க சே இருக்கறாங்க ஆம் இப்ப நா எதுலே இல்லை பாப்ப தான் பெரியவுதான் ஃபுட்பால்ல இருக்கா
ஆஹ்
உம்
ஆ ப பையன் வந்து கரா த்தே எதுக்கு சேர்த்துனா அவன் த ஒரு இதுக்காண்டி தான் அவன் பாதுகாப்புக்காண்டி வாழ்க்கையில் ஏதோ ஒரு இதா வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்றது கொல்றது நல்ல விஷய கத்துக்குறது ஆஹ் அத அதனால அந்த விஷயம் கத்துக்கு அது நல்லதுன்னு சொல்லுவேன் இது இது வந்து கால்ல வந்து ஸ்கேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சாந்தர டைமு ஆஹ் ஒரு ஒரு நாலரை அஞ்சு அஞ்சரை டூ வந்து ஏழரை வரைக்கும் கரெக்டா க கால்ல கிளாஸு கால்ல ஒரு ஏழரை மணிக்கு ஏழுல இருந்து ஏழ்ர எட்டு மணி வரைக்கும் அவனுக்கு உண்டு
பரவாயில்ல ஏதோ ஒரு கிளாஸ் போனா ஃபீயூச்சர்ல அவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் யூஸ் ஆவும் இப்ப இல்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும்ல
நம்மதான் சரி ஏதும் கத்துக்கல வைக்கல பிள்ளைங்களாச்சும் ஏதா ஒரு இதா இருக்கட்டும்
சிக்றோம் நம்மதான் கத்துக்கல பசங்க கத்துக்கட்டும்
உண்மை நான் அதான் நினைக்கிறேன் நான எங்க அப்பா எல்லாம் எதுவுமே கத்துகுடுக்க கிடையாது இப்ப பிள்ளைங்க படிச்சா போதும் அப்புறம் வந்துட்டோம் இந்தமா புள்ளைங்களா அப்டி கெடையாது இல்ல இந்த பிள்ளை இப்ப எங்க பையன் பாத்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு நாலேஜ் இல்லாம கொஞ்சம் இதா இருக்கான் ஃபோர்த்து படிக்கறான் வெவரம் இல்லாம அதுப்ப சரிய ஆமா அது படிக்க படிக்க கொஞ்சம் இதச்சிருச்சுனு வெச்சுக்ங்களே சரி செட் ஆகனுல்ல அதுக்காண்டிதா அவனுக்கு சே சேத்து வுட்ற சேத்திவுட்டா அவன் நல்லா ஒரு இதா ஆகும்ல
கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒன்னு அதுங்களுக்கு தா ஒன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துரோ ஃப்யூசர்ல அப்டியே
அத சொல்லி ஏன் போட்டிப் இப்டி டார்ச்சர் பண்றீங்க அப்டினு கேக்கறா அப்ப டார்ச் இல்லப்பா ஃப்ரீயா டைம்ல படிக்கிற வெளாடற எல்லா செய்யூறீங்க ஓகேவா இதல்லா கத்துட்டு ஓ லைஃப் நல்லது அப்டீன்னு சொல்லுவ
சரி தோழர் டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இனணப்புல நா கா கால் பண்ற
ஆ நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ
தேங்க்யூ
ஹலோ